சொல்லுங்க
வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கேன்
நான் நல்லிருக்கேன் நான் என்ன சும்மா உங்களோட ஃபோன் பேசிட்டு இருக்கேன்
செரி செரி செரி இப்போ வந்து மொபைல் யூசஸ் பத்தி நம்ம பேசலாம் ஏனா மொபைல் போன் வந்ததுனால நமக்கு வந்து நெறைய நன்மைகளா தீமைகளா அது நம்ம எந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஃபுல்லா இருக்கு எந்த அளவுக்கு வந்து தீமைகளா இருக்கு அத பத்தி சொல்றேன் செரிங்களா அ என்ன பொறுத்த வரைக்கி மொபைல் ஃபோன் வந்ததுன்னா நான் சின்ன வயசுல கிடையாது ஃபுல்லா லேண்ட்லைன் தான் இருந்தது இப்போ மொபைல் ஃபோன் வந்ததெல்லாம் நெறைய மெடிட்ஸ் டிமெரிஸ் இருக்கு ஃபஸ்ட் வந்து மெரிட்ஸ் பத்தி சொல்றேன் செரிங்களா என்னன்னா ஏன் மொபைல் ஃபோன் வந்ததுக்கு அப்பறம் நம்ம வந்து என்ன பண்றேனா கையில காசு வைக்கிற அந்த பழக்கம் வந்து நமக்கு ரொம்ப கொறஞ்சிருக்கு அந்த அமௌண்ட் வந்து நம்ம டிரவல் டைம்ல வந்து பர்ஸ்லயோ கையிலயோ வெச்சுட்டு போனணும்ம்னா மிஸ் ஆயிரும் அப்டிதானே அந்த மாரி வந்து மொபைல் ஃபோன் வந்ததுக்கு அப்பறம் நம்ம வந்து அந்த ஃபோன்பே பே டி எம் இந்த மாரி இதுல வந்து நம்ம வந்து அமௌண்ட் இது பண்றனால நமக்கு வந்து அந்த பயோ இருக்க மாட்டேங்கு ஐயோ தொலைஞ்சிருமோ அந்தபயம் இருக்க மாட்டேங்க ஃபோன்னா கைல வெச்சுட்டே போயிர்ரோ பஸ்ட் ஒன் செகண்ட் என்னன்ன என்ன சொல்றதுனா கொழந்தைகளுக் அதிகமா யூஸ் ஃபுல் ஆகுது அப்டின்னு சொல்லுவே ஏனா இப்ப உள்ள காலகட்டத்துல ஸ்கூல்ல வந்து எல்லா டீச்சர்ஸூ என்ன பண்றாங்கனா புஃ அன் ஃபுல் என்னன்னா புக்ல இல்லாதத குடுக்குறாங்க அப்பட ஆக்டிவிட்டிஸ் குடுக்றாங்க இப்போ வந்து அதை சம்மந்தமா படிச்சிருந்து அது கொஞ்ச ஆ நாலேஜ் இருந்துச்சுனா அந்த ஆக்டிவிட்டிஸ வந்து அவங்ளே ஓன்னா பண்ணிருவாங்க ஆனா இப்போ உள்ள காலத் கட்டதுல அப்டி கெடையாது நம்ம ஓனா பண்றதுல்லா இல்ல பெஸ்ட்டா யாரு பண்றாங்க அதத்தா சூஸ் பண்றாங்க அப்போ நமக்கு வந்து ஃபோன்ல நெறைய வீடியோஸ் நமக்கு தேவையான தகவல்கள் வந்து அந்த ஃபோன் மூலம் நம்ம நறைய தெரிஞ்சுக்கிடுறோ சரிங்ளா அதே மாரி முன் ம் அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா கரண்ட பில்லு சரி ஒரு எல் ஏ சி யா இருந்தாலு சரி ஒரு நகைச்சீட்டா இருந்தாலு சரி நம்ம வந்து முன்னாடில்லா டிராவல் பண்ணி போய்தா நம்ம அதுக்கு க்கான வந்து செலவு பண்ணி பத்து ரூவாவோ இருபது ரூவா செலவு பண்ணி இப்போ இ பி பில் கட்டும்னா பக்கத்துல இருந்தா ரைட் இல்லடா நம்ப ஒரு பத்து ரூபா குடுத்து செலவு பண்ணி போயிட்டு ஈ பி பில் கட்டிட்டு மறுவடி வீட்டுக்கு வருவோ நமக்கு அலைச்சல் ரொம்ப என்ன பண்னுன்னா ரொம்ப நம்போ அலச்சல் ஆய்ருது பிளஸ் என்னென்னா செலவுகளு அதிகரிக்கு ஆனா இந்த ஃபோன் வந்துல இருந்து நம்ம என்ன பண்றோ மொபைல்லயே அந்த நம்பர்ட்ட சேவ் போட்டு வெச்சிர்ணு ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணுனா நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் காட்டிருது நமக்கு உனக்கு வந்து இவ்ளோ இ பி பில் வந்திருக்கு நீ இந்த டியூ டேட்க்குள்ள கட்டணு நீ பே பண்ணிரு அப்படிங்க போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நோட்டிபிகேஷன் காட்டனா நம்ம ஒடனே கட்டிர்றோ அதனால நமக்கு வந்து டைம் சேவாகுது பயண செலவு மிச்சமாகுது ப்ளஸ் இப்பல்லா இல் சொல்ல சொலா இல்ல அந்த இது மிச்சமாகது அதே சமயத்தில் சொல்ல போனா நெறைய இருக்கு சொல்லிக்கிட்டே போலா இப்ப வந்து ஒரு எமர்ஜென்சி சரிங்ளா இப்போது எமர்ஜன்சி நம்ம வீட்ல இருந்து யாரோ ஹாஸ்பிடல் போயிருக்காங்க நம்ம அதோட தகவல்களை வந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்டேட் ஒடனே ஒடனே நமக் வந்து போன் பண்ணி கேக்குற அந்த இது கெடைக்கது ஐயோ அவங்க ரீச் ஆயிட்டாங்களா சரி ஓகே ஹாஸ்பிட்டல் டாக்டர பாத்தாங்களா டாக்டர் என்ன சொல்றாங்க சரி ஒரு எமர்ஜென்சிக்கு பனோ தேவைப்படுதுனா அப்ப நம்ம உடனே என்ன பண்றோ மொபைல் இத யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோனா அந்த அமொண்ட வந்து ஷேர் பண்ணிட்டோ ஆனா முந்தி காலத்துல எல்லா ன்னா அந்த மொபைல் ஃபோன் எதுவுமே இல்லாம அவங்க காலைல போனாங்க நைட்டு வீட்டுக்கு வந்தாதா அவங்க என்ன சொன்னாங்க வந்தாதா தெரியு அப்டிதான
ம் ம்
அந்த மாரியானல்லா ரொம்ப இருக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்ல தா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கு
ஓகே ஓகே கண்டிப்பா சோ மொபைல் அப்டின்னு எடுத்துட்டீங்கனா கண்டிப்பா நம்ம கூட பொறக்காதாவனா சொல்லா ஏனா எப்டி சொல்றது எப் டுவெண்ட்டிஃபர் இன்டு செவன் நமக்கு கூடியதா இருக்கு அப்டிங்கும்போது நம்ம நம்ப கூட பொறக்காத ஒண்ணு தா சொல்லா மொபைல் எல்லாத்துக்குமே மொபைல் யூஸ் பண்றோ நீங்க சொன்ன மாரி மொபைலுக்கு வந்து பயன்படுத்தாததே இல்ல சொல்ல போன நம்பளோட ஏன் சொல்ரோ நம்ம டேரக்டா சேவ் பண்ணிக்கரதாகட்டு நம்மளோட மெமரிஸ்ச வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கிறதா இருக்கட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்குகா யூஸ் பண்றதா இப்ப ஒன்னு பிரச்ச இப்ப நாம பேசுறதே பாத்த மொபைல் தா பேசுறோ சோ அப்டி அந்த ஒர்க்குக்காக மொபைலா இருக்கட்டு அதே மாரி ரிலேட்டிவ்சு ஒடனே கான்ண்டக்ட் பண்றதுக்கா இருக்ட்டு ஒண்ணு இல்ல இங்க இருந்து ஒ மலேசியாக்கு போன் அடிச்சு பத்து நிமிஷத்துல பேசுறாங்க சோ நம்ம ஒரு கொ கொரியலோ இல்ல ஏதோ ஒரு தந்தி அனுப்புணு கிட்டத்தட்ட ஒரு வாரோ ஆகு அங்க போய் சேறதுக்கு சோ அப்படிங்கு போது அந்த ஒரு நெலமை இல்லாம இப்ப மாறிடுச்சு ஒன்னு இல்ல இப்ப உன்னல்லா வெளிநாட்டுல வேல செய்றாங்க அப்டின்னா அவங்களுக்கு யாரோ வீட்ல ஏதோ பிரச்சன ஏதோ வீட்ல யாரோ இறந்துட்டாங்க அப்படிங்கும் போது அவ்ங்களுக்கு தகவல் தெரிவிச்ச அவுங்க வர்ரதுக்கு ரெண்டு முணு நாள் ஆயிடு ஸோ அப்டி ஒரு நெலைமை ஆரு இப்போல்லா அப்டி இல்ல உடனே ஒரு ஃபோன் உடனே அவங்கள பாக்றோ ஒடனே வரவக்கிறோ நேர்ல இருக்க மாரியே பேசற நெலமேல்ல வந்துச்சு பாத்தீங்ன்னா போன்ல வீடியோ காலுகுற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்டிங்க போது பாத்தீங்கன்னா நேர்ல நேர்லய இருக்கற மாரி இருக்கு பேசும்போது அப்டி அப்டி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு இன்னோனு கொழந்தைகள் ரொம்ப யூஸ் ஆகு சொல்ல போனா அந்த பாட புத்தகங்கள் பத்தி படிக்கிறதா இருக்குட்டு இருக்கு இன்னொனு நெறையா இருக்குது உடனே பாத்தீனா தகவல் தொழில்நுட்பம் அதாது பாத்தீங்கன்னா ஒடனுக்குடனே இப்போல நியூஸ் நம்கு தெரியு சொல்ல போனா இப்ப என்ன நம்ம ஊர்ல என்ன அப்டேட் நடக்குதுனா நம்ம எங்க என்ன நடந்துச்சு இந்த ஊர்ல என்ன நடந்துச்சு இங்க மழ இன்னைக்கு மழ அதிக வருமா இன்னைக்கு வெயில் அதிகோ வருமா காலநிலைங்க அறிய முடியுது ஃபோன் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு மா கரண்ட் சுச்சுவேஷன் எப்டி இருக்கு தமிழ்நாடோட நெலம எப்டி இருக்கு இண்டியாவோட நெலமஇருக்கு நம்பளோட இவரு என்ன சொன்னாரு நம்ப அப்டிங்கிறத ஒடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறோ அடுத்து ஒடனே சொன்ன அடுத்த நிமிஷ நம்பளுக்கு மொபைல வந்துருது சூப்பர் அப்டேட் பண்ணிருகாங்க அப்டிங்கும் போது நம்ம தகவல உடனே தெரிஞ்சுக்கிறோ தகவல உடனே தெரிவிக்கிறோ ஒருத்தவகளுக்கு நம்ம போன் பண்ணி ஏதோ உதவினா ஒடனே கேக்குறோ முன்னாடில்லா உதவினா வந்து நேரா போய் வீட்டுக்கு போயி கேட்க வேண்டியதா இருன்ச்சி இப்பலா ஒன்னு இல்ல எவ்ளோ தூரோ இருந்தாலோ ஒரே ஒரு போன் எடுத்து எனக்கு ஒரு உதவின்னு சொல்லி உடனே கேக்குறோ உடனே உதவி பன்றாங்க இன்னொன்னு பாத்தீன்னா ஏதோ ஒரு உதவி நமக்கு வந்து எ ஒண்ணுஇல எ ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மேஜர் இஷ்யூ இருந்தது சோ ஆபரேஷன் பண்ணு கிட்டத்தட்ட பிப்டி லேக்ஸ் பக்கோ வேணு சோ அப்டிங்கும் போது நாங்க ரெண்டு மூணு இன்ஃபளுவன்சர புடிச்சி இந்த மாரி சொல்லி கேட்டு கிட்டத்தட்ட முக தெரியாதுவங்களே கிட்டத்தட்ட ஒரு இருவது லட்ச பக்கோ எங்களுக்காக இது கொடுத்தாங்க ஆன்லை இதுல்ல சோசியல் மீடியாலேயே பாத்து சோ மொபைல் நாங்க இன்பூளுசரன்ஸ்ச வச்சு கேட்டு இது மாரி பண்ணி மொபைல் நம்பர் குடுத்து எல்லா குடுத்து பண்ணி அப்ப அவங்க கிட்டத்தட்ட இருவது இருவது லட்சோ மொக தெரி யாருன்னே தெரியாததுங்கல உதவி பண்ணாங்க அப்டி ஒரு நெ இதெல்லா வன்ச்சு சொல்ல போனா இது வந்து மொபைலுக்கு எவ்ளோ யூஸ் ஆகுது தெரிஞ்சங்வகிட்ட போய் காசு கேட்டாலே எவ்ளு தர மாட்ராய்ங் இப்ப இருக்கற காலக்கட்டத்துல சொந்தக்காரங்க கிட்ட போய் காசு கேட்டீங்கன்னாவ் த வச்சக்கிட்டே இல்ல தா சொல்லுவாங்க ஆனா யாரு தெரியாதவங்களே எனக்கு எங்களுக்காக அவ்ளோ யூஸ் அவ்ளோ இது பண்ணாங்கோ உதவி பண்ணாங்க அப்டிம்போது பாத்தீங்கனா இந்த மொபைல் தா எங்கலால யூஸ் ஆச்சு மொபைல் வந்து எவ்ளோக்கு எவ்ளோ நல்லது யூஸ் பண்ணுவு அது நெறைய நல்லது இருக்குங்க அதாவது ஒன்ஸ் மொபைல் நம்ம தீமைக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அத வந்து நம்ம நாமளே நமக்கு ஒரு இது அழிவு தேடிக்கிறது தா சொல்லுவோ சொல்ல போனா நெறையா இருக்கு மொபைல்ல தானா என்ன நல்ல செய்திகள் நெறையா இருக்கு நல்ல விஷங்கள் நெறையா இருக்கு ஆனா ஒரு பக்கெ பசங்க கேம் ஒன்ஸ் கேம் வெளாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பசங்க மொபைல கீலே வைக்க மாட்டாங்க இப்ப அப்டி ஒரு நொலம மாறிடுச்சு நம்ப நம்ப எப்டி யூஸ் பண்றோமோ அப்டிதா மோபைல் ஸோ அது நமக்கு கண்ணாடி மாரி தா வச்சுகங்களே நம் முகம் சிரிச்சா சிரிக்கூ அழுதா அழுகூ அந்த மாரி தா மொபைல் வந்து நல்லா யூஸ் பண்ணா நல்லாத் காமிக்கூ தப்ப யூஸ் பண்ணா கண்டிப்பா இபப தப்பான வழிதா கொண்டு போவோ மொபைல் சோ அந்த இப்ப என்னென்னூ என்னன்னா சோசியல் மீடியாவ லா எடுத்துட்டீங்கன்னா நம்மள வந்து மைண்டு ரீடிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நம்ம என்ன நெனைிக்கிறோ அப்டிங்கிறத அடுத்த நிமிஷமே பாத்தீங்க ‌ஒரூ ரீல்ஸ்ல்லா வருது நம்ம சோகமா இருக்கூ அப்டின்னா இன்ஸ்டாகிராம் பக்கோ நீங்க போய் ரீல்ஸ் ஓப்பன் பன்னா சோகமாதா வரூ அதே சந்தோஷமா இருக்கீங்க அப்டின்னா சந்தோஷமா ரீல்ஸ் தா வரோ அப்டி இல்லன்னா ஃபோன் கூட யூஸ் பண்ணாமப்ப வீட்டுல தா உக்காந்து போசிட்டு இருக்கோ நாளைக்கி ஏதோ உங் ஊருக்கு போறோ மூணார் போறோ கேரளா போறோம்னா பே வீட்டுலதா பேசிட்டு இருப்போ ச பேசி முடிச்சிட்டு ஃப்ரீ இருக்கு மொபைல் எடுத்து ரீல்ஸ் பார்த்தோ கரெக்டா மூணார் ரீல்ஸே வரூ சொல்லப்போனா சோ அந்த மாரி மாறிடுச்சு இப்ப இருக்க அப்டேட் கள்லா வந்து நம்மள ஒட்டு கேககிறாங்க கூட சொல்லலா ஸோ அந்த மாரி மாறிடுச்சு அப்டிங்கும் போது நம்ம யூஸ் பண்றது எப்டி யூஸ் பண்றோமோ அதுதா நமக்கான பின்விலைவு நமக்கு தா அது எப்டி இருக்குமோ அப்டி வரூ
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றத்து ஃப்ரோ கரக்ட் ஹண்ரட்டு பர்சன்ட் கரெக்ட் இப்பல்லா நம்ம ஒரு இடத்துக்கு போனே ஒரு இடத்துக்கு விட்டு ஒரு இடத்துக்கு ஜேர்னி பண்ணா முன்னாடியில டிரெயின் டிக்கெட் க்கெட்டு சரி பஸ் டிக்கெட்டு சரி என்ன பன்னுவோ ரயில்வே ஸ்டேஷன்ல போய் எடுப்போ அப்பட்லா பஸ் இதில் போய் எடுப்போ ஆனா இந்த மா இப்போல்லா அப்படி கெடையாது நினைச்சா டிரவல் பண்ணணோ உடனே ஃபோன் ஆப்பல எடுக்கூ அந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றோ நினைச்சா புக் பன்றோ நினைச்சா கே கேன்சல் பண்றோ பஸ் டிக்கெட்டுமே அதுதா இந்த மாதிரி பெஃஸ்டிவல் டைம்ல வந்து நெறய கிடைக்க மாட்டேக்கு நம்ம எல்லாமே மொபைல் ஆப் மொபைல் யூஸ் பண்ணி மொபைல் ஆப் யூஸ் பண்ணி நெறய நமக்கு என்ன சொல்றது நீங்க சொல்ற மாரி அட்வான்டேஜ் நெறய இருந்தாலும் டிட் வாண்ட் டிட்டு டிஸ் டிஸ் அட்வான்டேஜ் வந்து நெறய இருக்கு தா டிஸ் அட்வான்டேஜ் நெறய இருக்க தா செய்யுதூ ப்ரோ ஏன்னா குழந்தைங்க ஒரு கேம்ம டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா அதில் வந்து சில பச சில ஒரு சில கேம்ல்லா ஓ டி பி கேக்குறாங்க அது நம்ம ‌அது மாரி எடுக்கூ போவ் போது ஃபஸ்ட் நம்மளோட அக்கவுண்ட் நம்பர் லெல்லா ஹாங் பண்ணிருந்றாங்க இந்த மாதிரி நெறைய இருக்கு ஆனா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணூ நம்ம வீட்ல குழந்தைங்க இருந்தாங்கன்னா பேரண்டட் இது கைட் போட்டுட்டு அந்த மாதிரி அந்த அந்த வயசுக்குள்ளதெல்லா இது பண்ணிடணும் நமக்கு தேவையானதை நம்ம பண்ணோ மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு வந்து ஃபோன் கொடுக்க கூடாது அவங்களுக்கு தேவையான விளையாட்டு படிப்புகளை சொல்லிக் கொடுக்கணுமே தவிர ஃபோன எப்டி கையாளணூ எப்டி எப்டி யூஸ் பண்ணணோ அதே சமயத்துல அதன் பயன்களையூ சொல்லிக் கொடுக்கணூ எங் பசங்களூக்கு அப்பி சொல்லுவே கேம் டவுன்லோட் பண்ணுவா ஆனா சொல்லுவா தேவையில்லா கேம் டவுன்ட் பண்ணாத என்ட காட்டு அப்படின்னு சொல்லுவே அதுக்காகவே அவங்களுக்கு எப்பட்னா தனியா ஒரு லோப் டாப் அவங்களூக் பசங்களூக் யூஸுக்குனு ஒரு குட்டி லேப் டாப் எடுத்து வாங்கி கொடுத்தாச்சு ஒன்னு கரெக்டா இருவது இருவது நிமிஷோ தா விளாடுவாங்க அவ்ளோதா வேறு எதுவுமே வராது ஏன்னா நம்ம ப்போ பேரன்ட் கண்ட்ரோல் போட்டோம்னா நம்மளால ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண முடிய மாட்டேக்குது அவங்க எதுவ்மே டவுன்லோட் பண்ண முடியாத அளவுக்கு அவெங்க பாட்னூ இருக் கிட்ஸ் யூடியூப்ஹு ஸ்டோரிஸ் அந்த மாதிரிதா நெறய கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஏ என்ன ‌அ ஒ மொபைல் ஃபோன் மூலம் நெறய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கனோ என்ன பொறுத்த வரைக்கூ நா வந்து நல்ல விதமானது தா நா நினைப்பே ஏன்னா ஒரு பேங்க்ல ஜோல்ஸ் என்னூவ ஜோல்ஸ் ஏதோ வெச்சிருக்கோ நினச்சங் நம் ஜோல்ஸ்செ குறைஞ்சதூ மொத்தே போய் பண கட்ட முடியாது ஆனா இப்பல்லா அப்டி கெடையாது கொஞ்ச கொஞ்சமா நா அந்த அமௌண்டா கட்டி நம்ம வந்து டிடெக்ஷன் பண்ற ஆப்ஷன் இருக்கு அப்போ நம்ம தெரிஞ்சதாவு இவ்ளோ அமௌண்ட்டு கட்டிருக்கோ இன்னு பேலன்ஸ் இவ்ளொ இருக்கு அப்ப இவ்ளொ கட்டிர்லா அப்டின் உனக் ஒரு ஆர்வொ வருதுல்ல
ம்
என்ன பொருத்தவரைக்கு ந ம் நா என்ன பொறுத்த வரைக்கு நறைய நல்லதுன் தா நா சொல்லுவே ஃபோனு நீங்க சொன்னீங்கல்ல ஃபோனு ஃபோனு இல்லன்னா இருக்க முடியாது
அதா அது கூடுவே பொறந்த மாரி ஆயிட்ச்சு
கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ நம் இணைப்பில் மீண்டும் வருவோம் நன்றி
ஓகே ஓகே நன்றி நன்றி